ஹலோ ஆ கேக்குது சிஸ்டர் எப்டி இருக்கீங்க
நல்லாயிருக்கே நீங்க எப்படி இருக்கீங்க
நல்லா இருக்கே சிஸ்டர் என்ன பண்றீங்க
இந்த சும்மா படுத்திருக்க சிஸ்டர்
சாப்ட்டாச்சா
ம் இனிமதா சிஸ்டர் நீங்க சாப்டீங்களா
டர் இனிமதா
இனிமதா என்ண என்ன சமையல் இன்னைக்கி
இன்னைக்கி சாம்பார் வச்சி அ காளிஃப் ஃப்ளவர் பொரிச்சாங்க அம்மா
சேம் டு யு எங்க விட்டுளையு அதா
அப்டியா அப்புறோ அதுன ஐய மல்லித்தோவையல் அரச்சாங்க
அதேதா எப்டி
அப்ரோ இன்னோனு என்னமோ வச்சாங்களே ஐயோ மறந்துருச்சு அது அவ்வளோதா நாங்க இங்க ஆமா அவ்ளோதான்
அவ்ளோதான நனக்கேன
அவ்ளதான் நா இன்னு சாப்புல உம் உம்
அப்புறம் மல்லித்துவையல் ஆட்சி நேரத்துக்கு கொஞ்சோ காய் குடுத்து விட்டுருந்தாங்க
என்னக்காயி
வாழக்காயி
செர் செர் எங்க வீடலயு வாழக்கா சிப்ஸ் முந்தானேத்தோ என்னமோ போட்டுருந்தாங்க அது இன்னு கடந்துச்சு இனியு இப்ப காலி ஆயிடுச்ச அவ்வளோதா ளிடிச்சு அப்ரோ மாம்பழம் கொ யாரு கொண்டு வந்தான்னு தெரில அது இருந்துச்சு நல்லா இன்ச்சு மாம்பலம்ல்லாம் உம் சாப்ட்டோ
இருக்கா
இது முடிஞ்சிருச்சுனு நெனகிர ரெண்டு மாம்பழமே ரம இருந்துச்சு ஒரு மாம்பழம் நானும் அப்பா எல்லாரு சாப்பிட்டோம் ஒரு மாம்பம்
கண்ணலே காமிக்கலா நேத்து
என்ன சிஸ்டர் ஹலோ மாம்பழம் ஆனா இப்ப வரத்து நறைய இருக்கு என்ன சிஸ்டர் நீங்க
ஆமா உம் அதெல்லா நறைய சப்டருக்கேன் நேத்து கண்ணல அம்மிக்கல மாம்பலோ அதான் பாத்த
இல்ல நேத்து அவங்க எங்க அன்னியோட பெரியம்மா யாரோ ஒருத்தவங்க வந்திருந்தாங்க அவங்க கொண்டு வந்தாங்கன்னு நனக்கிற
அண்ணி எங்க இருக்காங்க இப்போ
அண்ணி சாப்ட்டுட்டுருக்காங்க
உம்
நீங்க சாப்ட்டீங்களா சிஸ்டர்
ஆமா சிஸ்டர் சாட்டாஜ்
செர் செர் நைட்டு மதியானம் தூங்குறதெல்லாம் கிடையாதா
தூங்கனுதா நனச்ச சிஸ்டர் அது கொஞ்சோ கா இப்ப தா வேல முடிஞ்சது பாத்திர கலுவலானு நனச்ச பிள்ளைங்க நால்ரைக்கு வந்துருவாங்க
உம்
அப்ரோ இது அதனது மாவட்டி முடிச்
செரி
அதுக்கப்ரோ விளக்கு தேக்கணுனு நனச்ச இன்னகு செவ்வ கழமல்ல செரி கையில போன் எடுத்தோன்னா கொஞ்சோ சந்தோஷ ஆய் ங்கனால செரி ஃபோன் பெசுவோ அப்டினு
செரி செரி சிஸ்டர்
உம்
உங்க வீட்டுல ஏதாவது மரோங்கீரோ இருக்கா சிஸ்டர்
என்ன சிஸ்டர்
மரம் இருக்காங்க வீட்
ஆமா மரோ இருக்கு ஆமா அ வேப்பு மரம் இருக்கு நெல்லிக்காமரம் இருக்கு சீத்தாப்பழ மரம் இரு க்கு அப்ரோ இளஞச்சம்பழம் மரம் இருக்கு எலுமிச்ச எலுமிச்சம்பழம்
என்ன ஒரு தோட்டமே வச்சிருப்பீங்க போல வீட்டுக்குள்ள
ஆமா பெரிய எடோ சிஸ்டர் ஆனா இது இவ்வளோதா இருக்கு இதுல்ல ஆனா எல்லா இருக்கு ஆனா ஒரு காயு வராது சிஸ்டர்
பெரிய மரமாதா இருக்குமா
ஆமா எல்லாமே பெரியமரோ சீத்தாப்பழோ கொஞ்சோ காய் வந்துச்சு எலுஞ்ச மொலத்துல தா ஒரு ஒன்னுத்தயு காணோ ஒண்ணுமே உம் வேப்ப மரோ எப்போமே
எல்லா வீட்டுக்கு பின்னாடி இருக்கா சிஸ்டர் முன்னாடி கெடயாதோ
முன்னாடிதா இருக்கு முன்னாடிதா சிஸ்டர் ம்மா
உம் வேப்ப மரத்தன்னா மழைக்கு ஒரு நாள் ஒரு ஒரு மாச முடிய வீட்டுக்காரங்க வெட்டி உட்டுருவாங்க உம்
சேரி சரி எங்க வீட்ல புளிய மரோ இருக்கு அப்றோ அந்த
புளிய மரோனா தோப்பா சிஸ்டர்
ஒரு மரோ மட்டு அதா முந்திய அப்பா கால அப்பா சின்ன பிள்ளல்ல இருக்கு போதே சின்ன மரமா இருந்தது நல்லா பெ வளந்து வளந்து பெரிய மரமா ஆயிருச்சு
அப்டியா பெரிய மரமா இருக்கும்ன்னு
ஆமா பெரிய மரமா உண்டு அது இப்போ பெரிய மரமா இருக்கு வருஷத்துக்கு இல்ல ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்க வெட்டி கொ கொஞ்ச கிளைய மட்டு அப்டி எறக் உம் அப்பறோ முருங்க மரோ இருக்கு ஆமா ஆமா அப்றோ முருங்க மரோ இருக்கு
உம் சரி
நல்லா காய்க்கு எங்க வீட்ல எங்க தெருல உள்ளவங்கல்லா கூட வந்து வாங்கிட்டு போவாங்க
விப்பீங்ளோ
விக்க மாட்ட சும்மா தெருல்ல உள்ளவங்க முருங்கக்கா இருந்தா அவுங்க சும்மா கா சும்மா வாங்க மாட்டாங்க சும்மா காசு மட்டு குடுத்து விக்கதா செய்வோ சொல்லப்போனா விக்க விப்போ
உம் சேரி
நல்ல இப்ப நல்ல காத்து அத காண ஆரம்பிச்சோனே நல்ல காத்தடில்ல வீடுல்லா புழுதியா பறக்குது
உட்டா இங்கேருப்ப சரியான காத்து இன்னிக்கலா ஆஹ்
காத்து அடிக்குது வீட் நா முந்தா நேத்தா முந்தா நேத்து என்னமோ தா வீட்டல்லா நல்லா பேப்பருகீப்பரு கிச்சன் எல்லா கிளீன் பண்ணி எடுத்து வச்சமட்டுக்கு பாங்க அவங்க இல்ல வீட்ட வீடு வீடு ஆஹ் அந்த இந்த கொஞ்ச கிளீன் பண்ணி இப்டி வ ஒட்டட கிட்டட அடிச்சி இது வச்ச இன்னைக்கு அந்த வீட்டுக்குள்ள வரும்போது அந்த ஒரு ஜன்னல் உள்ள அந்த பேப்பர் விரிச்சிருப்போ அப்பறோ அந்த கீழ
உம்
எல்லா அந்த புளிய எலையா வீட்டுக்குள்ள வேற வந்துருது
ஏங்கப்பா அவ்ளோ காத்தடிக் என்ன
உம்
ஆஹ் காத்தடிக்குது
சரி அம்மாலா என்ன பண்றாங்க
அம்மா இந்த படுத்து டிவி பாத்துட்டு இருக்காங்க சிஸ்டர்
ஆஹ்
உம்
வேற உங்க கூட பொறந்தவங்க சிஸ்டர்
கூட பெறந்தவுங்க ஒரு அண்ண ரெண்டு அக்கா சிஸ்டர்
ஆ
க்கும் மேரேஜ் ஆயிடுச்சி
உங்ளுக்கு மட்டு இன்னு ஆகலையா
ஆமா சிஸ்டர்
பாத்துட்ருக்காங்ளா
ஆமா சிஸ்டர்
சேரி சேரி
ம் பசங்க என்ன படிக்றாங்க
பசங்க ஒருத்த தெஸ் ஸ்டான்டடு படிக்கிறா ஒருத்த பஸ் ஸ்டாண்டடு படிக்கிறா சிஸ்டர்
டென்த்தா ஆ ஆ ஆ
டென்த்து படிக்கிற அளவுகுலா பெரிய பசங்க இல்ல சிஸ்டர்
சேரி சேரி வயசாயிடுச்சு வயசுலா உங்கள ரொம்ப வயசனாங்களா நெனைக்ல சிஸ்டர் கவலப்படாதிங்
உம் பேச்சில அப்டி தெரிதோ உம்
உம் அப்றம் உம் ஒங்க ஒங்கூர்ல அ திருவிழா எதுவு ஆடி மாசம் பொறந்துருச்சி திருவிழா எதுவு வருமா சிஸ்
ஆ சிஸ்டர் பக்கத்துல அந்த கோயில் இருக்கு அது ஆவணி மாச கோயில் திருவிழா இப்ப எங்களுக்கு எங்க ஊ சொந்த ஊர் வந்து பக்கத்துல ஒரு ஊர்ருக்கு அது வைகாசி பொங்கல் சொல்லி கொண்டாடுவாங்க
உம்
இப்பந்தா ஒரு மாச இருக்கு முடிச்சி மூன்னாள் திருவிழா நாள ஜாலியாருப்பாங்க போய் இந்த நம்ம சமையல்லா செய்ய வேண்டா அங்கியே செட்லே சமையல் எல்லா செஞ்சு போட் ட்ருவாங்க நம்ம போனமா ஜாலியா என்ஜாய் பண்ணமா வந்தமான்ட்ருக்கு அதா அங்கதா கொலதெய்வ வந்து இங்க பக்கத்ல கருப்பைலையனார் கோயில்ருக்கு
சேரி சேரி உம்
ஒரு ரெண் நாளைக்கு முன்ன கூட்டி சனிப் பிரதோஷ வந்துச்சா ரெண்டு வருஷமா தேங்காப் பழ எதுமே ஒடைக்காம வச்சிருந்தோ அப்ற போய்தா இப்பதாப் போய் தேங்காப்பழ ஒடச்சுட்டு வந்தோ ரெண் நாளத் இந்த சனிக்கெழம போயிட்டு வந்தோ
சேரி சேரி
உம் மத்தபடி கோயில் த்திருவிழாலா இங்கலா அவ்வளவா போமாட்டோ சிஸ்டர் ஏ என்னுடைய வீட்டுக்காரங்ளுக்கு இந்த இருக்கங்கூடி மாரியம்மன்னா ரொம்ப புடிக்கு அங்க போவாங்க அடிக்கடி கூட்டு போவாங்க மத்தபடி வேறெங்கில கொளசிக்கு கூட்டு போவாங்க
உம்
உம்
சேரி அது இது வந்து நீங்க வாக்குப்பட்டு போன எடந்தான சிஸ்டர் அம்மா வழில அம்மா வழில எந்தத் திருவிழா எதுவு வராதோ வரும்போது நீங்க அம்மா வீட்டுக்கு வருவீங்ளா
வே அங்க ஒரு பத்லாயம்ம கோயில்ருக்கு அங்க வந்து ஆடி மாசந்தா உங்களுக்கு கூட ஆடி கடை செவ்வா இங்க வந் து கெவு பி ஆர் எல்ல ஒரு நடாரம்மன் கோயில்ருக்கு அது வந்து பங்குனி உத்தறதுக்கு மட்டுந்தா போவாங்க அது இப்ப வராதுல சிஸ்டர் ஆடி மாசத்துக்கு வரதுக்குதா பாக்கணு அது இல்லாம அண்ணி வேற மாசமா இருக்காங்க அதுக்கு ஒரு பத்து நாளைய முன்ன கூட்டிதா வளகாப்புன் சொல்லியிருக்காங்க அம்மா அது வளையல் ல் போட்டு பத்து நாள்ல வருதா எங்க பிள்ளைங்க தா ஸ்கூலுக் போறாங்கள லீவ் போட்டு வர முடியாத்ல சிஸ்டர் அடிக்கடி
ஆ
ஆங் அதனால கோய்ல் கொடைக்கில்லா அம்மாட்ட சொல்லனு வர முடியாது அப்டின்ட்டு அவுங் கூப்புற்றாங்களா என்னன் தெரியில ஃபஸ்டு பாக்கணு ம் ம்
அதல்லா கூப்புட்வாங்க சிஸ்டர் அதெப்டி ஒரே பிள்ளையா இருக்கீங்க அது எப்பி
ஒரு பிள்ளலா இல்ல சிஸ் டர் மூணு பிள்ளைங்க சிஸ்டர் நாலு பேரு சிஸ்டர்
கூப்புன்வாங்க கூப்புடுவாங்க கூப்புடுவாங்க சிஸ்டர் நீங்க பெய்ட்டுவாங்க என்ஜாய் பன்ட்டு வாங்க எப்போவ் காத்து
என்னது
காத்து என்னா காத்தடிக்கு சிஸ் செரி எப்போ ஆமா தெனமு ச நா வெளிய உக்காந்துருப்பே சிஸ்டர் அதென்ன ம் க அது நம்லுதுப அடுச் சுருக்கிட்டு பேரும் போல காத்த மூஞ்செல்லா புலுதியா பறக் எனக்கு காத்தே பிடிக்காது சிஸ்டர் நா இப்ப வீட்ல இருந்தாலு ஃபேன ஆஃப் பன்னிபோட்டு உக்காந்துருப்பே வீட்ல ஏசில்லாரு ருக்கு ஏசி ஒர் நாளு போட மாட்ட நா ஆமா வாழ்த்தி இந்து காத்துக்கு தெனமு ஷாம்ப்ல குளிக்கணு போல
அ ஐயு தலலா தூஸாகுது சிஸ்டர்
அது அதுந்து ஜு ஆடி மாச காத்துன்னா அம்மிகல்லே பறக்கும்பாங்க
ஆமா எங்க நா எங்க அம்மா வீட்ல ஒரு புளியமரோ உண்டு சிஸ் டர் கலியாணத்துக் முன்னொடில்லா பாப்ப அந்த புளியமர பெருசா திக்காருக்கு அந்த புளியமர அந்த காத்துக்கு அப்டிய அசஞ்சிருக்கு சிஸ்டர் இந்த நவண்ட அசையுந் தெரியிமா அந்த மாரி
குப்டி கோடு கோட அந்த அந்த மர சி அப்டி வ அ ஆடிபோய் இருக்கு
ஆமா நா பாத்திருக்கே எங்க வீட்ல ம்
அப்படித்தா சிஸ்டர் இருக்கு இன்னா காத்தடிக்கு
செரி சிஸ்டர் நா அப்புறோ கூப்புற்றே
ஆ சேரி சிஸ்டர் தேங்க்யூ
ஆ தேங்க்யூ